ஆ ச என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா படுத்திருக்கே
ம் கால்ல சாப்பாடு முடிஞ்சுட்டா
அ ஆ முடிஞ்சிருச்சு இட்லி இட்லி சாம்பார் அங்க
ஓ
அ சொல்லு
தேங்கா சட்னி குடுத்துட்டே
புரில
சத்துமாவு கோதும தோசயு தேங்கா சட்னியு
ஆ ஆ
கோதும தோச தா புடிக்கு ல
அதனால ஆமா ஆமா
ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸுக்கென்னா
ஆறு இருக்குல
ஆமா
அது வேணுன் கேட்டா அது புடிக்குது ரெண்டுமே சாப்டுது செரி சாப்டப்போ குடுப்பமேன்ட்டு செஞ்சு குடுக்குற
ஆ பரவால்ல பரவால் நல்லது தா அதுலா
ஆமா எதாது ஒரு ஜூசு ஒன்னுமே ல்ல அதுக்கு வந்து கொழுக்கட்டலா செஞ்சா புடிக்க மாட்டேங்குது அதா கொஞ்சோன்டு வெந்நீர ஊத்தி உருண்ட உருண்டையா புடிச்சு குடுக் க்குறே அதுவே சாப்புடுது ரெண்டுமே
ஆ சேரி சேரி ம் சத்துமாவுலா எங்க வாங்கிட்ருக்கிங்களா
இல்ல இல்ல பக்கத்து வீட்ல குடுத்தாங்க அவுங்குளுக் குடுத்தாங்கன்ட்டு
ஆமா ம்
சின்ன பாக்கெட்டா முன்னெல்லா ஒரு கிலோ பாக்கெட்ல போட்டு குடுப்பாங்க இப்ப என்னன்னா இது என்னா இருக்கு
ம்
ஒரு ஐநூறு ஐநூறு கா கிலோ இருக்கு நெனைக்குறே எனக்கு அளவு கரக்ட்டா தெரில ஆமா கிலோ பாக்கெட்ல தான குடுப்பாங்க ரோஸ் கலர்ல நீங்க நீங்க வாங்கிருக்கீ ங்ளா
வாங்கிருக்கே சின்னதா அந்த கரும்பு பேர் போட்ருக்குமே அதான
வெள்ள கலர்ல இருக்கு இல்லனா ஒரு மாரி ரோஸ் கலர் பிங்க் கலர் மாரி ஒன்னு ஆ
அ அதுவுமே வாங்குனே இப்ப சின்ன சின்ன பாக்கெட் ஒன்னு குடுப்பாங்க
சின்ன சின்ன பேக்கெட்டுதா நா வாங்கல அது நா இது பாப்பாவுக்குதா ஒன்னு ரெஜிஸ் த்துலா பண்ணவே இல்லில
பண்ணவேலியா
ஆ ஹ அங்க இருந்தன்ல்ல தையா முன்னடி
நீங்க இப்ப பண்ணியாது வைங்க இப்ப நறைய ஸ்கீம் வந்துருக்கு
என்ன வந்துருக்கு
இல்ல நறைய குடுக்குறாங்கங்ற இப்ப தம்பிக்கே பாத்தீங்னா ஸ்லேட்டு நம்ம வெளாட்டு ஜாமால வி க்குல ஸ்லேட்டு
ஆமா
இந்தா நம்ம அலைக்கிற மாதிரி எழுதி எழுதி அலைப்போல
ஆமா ஆமா
அந்த மாரி ஸ்லேட்டு குடுத்தாங்க
அப்புடியா ஆ ஆ ஆ
அ நம்ம பால்வாடில அவே நா பால்வாடில கொண்டி வுட்றதில்லதா ரொம்ப தூரோ அதுக்கு தனியா ஒரு ஆள் வேணுன் சொல்ட்டு நா வுட்றதில்ல
ஆ ஆ
ஆனா இந்த அக்கா வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்கங்றனால அங்க என்ன குடுக்குறாங்களோ அதெலா இவனுக் குடுத்துவுட்ருவாங்க ஒரு நாள் வர சொல்லி
ஐயோ உங்க இதுலியாது இப்டி இருக்காங்க எங்களோடதுல எப்டினா நா இப்ப எங்க மாமியார் வீட் முன்னாடி பா தம்பி அழைச்சிட்டு போய் வுட்டுட்டு வருவே சும்மா அவந்தா ஸ்கூல் போகணு போகணுன் அழுவா நா அதனால செரி அங்கியாது வாடான்ட்டு முன்னாடி முட்ட குடுப்பாங்கல்ல
ஆமா
அதுக்கு போயிட்டு வந்தா அது வந்து உக்கார வச்சாதா குடுப் பே இல்லனா குடுக்க மாட்டே அப்டின்னு சொல்வாங்க அ நா போனாலே குடுக்க மாட்டாங்க சொல்லப் போனா மாவு வாங்க போறதுக்குமே குடுக்க மாட்டாங்க ரொம்ப தூரமாருக்கு அது பக்கத்துல இருந்தா ஸ் சேரி அப்டின் சொல்லிட்டு போயிட்டு வர்லா ரொம்ப தூரோ ஒரு கிலோமீட்ரு கிட்டக்க இருக்கு
ஆ
அ அப்ற சைக்கிள்ல வச்சுதா அழச்சிட்டு போய் விட்டுட்டு வருவே
ஆ சைக்கிள்லாம் ஓட்டுவீங்களா
ஆ சைக்கிள் ஓட்டுவே வண்டிதா ஓட்டுனதில்ல அங்க அழச்சிட்டு போயிட்டு அந்த முட்டைய கிட் ஏதாது வாங்கிக்கிட்டு வருவே கொஞ்ச நேர வெளையாடுவா அங்க கொஞ்ச இந்த திங்க்ஸ்லா இருக்குல்ல அத வச்சு வெளையாடிட்ருப்
ஆம்
ம் அப் புறம் கொஞ்ச நேரம் வெளையாட விட்டுட்டு அழச்சிட்டு வந்துறது முட்டை மட்டு ரொம்ப இல்ல எப்பயாவது போவேன் ஏ நேரம் கெடைக்குது அப்டினா ஏன்னா அங்க மாமியார் வீட்டுல இருக்கிறப்போ வேலை இருந்துட்டே இருக்குமா இதுக்காக மெனக்கெட்டு போனாலும் ஒரு மணி நேரம் ஆகாது அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நம்மா தானே அந்த வேலையும் செய்யணுன்ட்டு முடிஞ்சா போவேன் ரொம்ப வேலை இல்லாத நாளா பாத்து இல்லேன்னா போமாட்டேன் அதுக்கே அதுங்க அந்த சத்தமாவு கொடுக்காதுங்க எதுவுமே கொடுக் காதுங்க ஏமாத்திரும் அப்டியே
ஆ இங்கே அவங்க தெரிஞ்சவங்கங்கிறது நால அதுக்
ம் அதான் சில ஊர்ல உள்ளவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்கல்ல
ம் இப்பெல்லாம் நெறையப் ப்ப நெறைய கொடுப்பாங்க
இல்ல அத் இத்தனைக்கும் அவங்க வந்து காசுக்கு வந்து எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கெல்லாம் காசூ கொடுப் பாங்க
ஆ ஆ
நம்ம வந்து பையன அழச்சிட்டு போனாலே தீந்துருச்சீ நீங்க ஏ லேட்டா வந்தீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு ஏமாத்துறது ஏன்னா அவங்க காசூ கொடுக்கணும் அப்டின்றதுனால இந்த புள்ளைங்களுக்கு கொடுக்கறது கெடையாது
ம்
இவளுக்கு நான் மாசமாறுந்தப்பயும் அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல ஒ பாப்பா பொறந்தப்பயும் எதுக்குமே நா பண்ணல இவங்கள்ட மட்டும் ஏரியா நர்ஸ்கிட்ட மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண பால்வாடிக்கு தான் நான் போவேலில்ல அங்க அதனால பண்ணவேல்ல
ம் எங்கையாது நீங்க குடுத்துருக்கலாம் இந்த அக்கா தெரிஞ்சவங்க இப்ப டி வில்லாம் வச்சிருக்காங்ளாம்
ஆ அப்டியா அதான் போறதே இல்லையே போனா தானே தெரியதுக்கு
ரொம்ப கடைசியில இருக்கு பக்கமா இருந்தாலும் சேரின்னு நா ஒரு நாளு அழச்சிட்டு போவேன் ரொம்ப கடைசி தூரம் அதுக்காக தான் நாங்களே போறதுல்ல பேங்க்னா எங்க இங்க இல்ல நம்ம அந்த பக்கம்
ஆ ஆ
இந்த காளியமங்க கோவில் எல்லா சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா அந்த சைடா
அதையு தாண்டி கடசீயா
ஆ ஆ எனக்கு தெரில இந்த இந்த ஏரியால எங்க இருக்குன்னு எனக்கு தெரில அது நமக்கு ஒன்னு பக்கமா இருக்கற மாரியே இல்ல அமயில அப்பேயில இருந்தே
ஆ ஆமா ஆமா
நா முன்னடி இருந்த ஏரியாவுலயு அப்பிடிதா எங்க இருந்ததுன்னே தெரியாது அங்க இருந்ததுக்கு நம்ம வாங்கியிருக் லா அதுக்குமே தெரில நானு செரினு விட்டிட்டே அதோட இவ தம்பி தா சாப்டுவா முன்னாடி சத்து மாவு கஞ்சியிலேருந்து எல்லாமே அவன்தா குடிச்சிட்டு இருந்தா அவனே வந்து குடிக்கறது நிறுத் ன்னோனே நானு செரி அத வாங்கி வேஸ்ட் ஆக்கறதுக்கு விட்டுருவோ அப்டின்ட்டு வாங்கவே இல்ல
ம்
இப்ப ரொம்ப நாள் கழிச்சு பாத்தோம்னா ரெண்டுதுக்குமே புடிக்குது போல இக்குது குடு குடுக்கவே இல்லங்கிறது நாள சில பொருள திங்குங்கல்ல அந்த மாதிரி ஆ ஒரு வாரமா அது கொஞ்சோ கொஞ்சோ கெலறி எதோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ அப்டி குடுத்துட்டு இருக்கே சாப்பிடுது புடிச்சிருக்கு அப்டின்ட்டு ரெண்டு மூணு
ம் ம் இங்க வந்துட்டு முட் முட்ட குடுப்பாங்க வாரோ வாரோ பன்னெண்டு முட்ட குடுப்பாங்க
பன்னெண்டா
ஆ வாரத்துல பன்னெண்டு முட்ட அத முட்ட மட்டு போய் வாங்கிட்டு வந்தறது
ஆ
ஹலோ
ஆமாம்மா நீங்க முன்னாடியே சேத்து ரெண்டு வயசு வரைக்கு தா முட்ட குடுப்பாங்கள அது ரெண்டு வயசு வரைக்கு தா முட்
ம்
ஆனா ஸ்லேட்லா குடுத்தாங்க நெறைய செஞ்சாங்க யூனிஃபார்ம் குடுத்தாங்க டீ ஷர்ட் ட்டூ ச டிராயரு ஆனா அது போட்டு இவனுக்கு ஒத் ஒத்துக்கல அரிப்பு மாரி வந்துருச்சு அலர்ஜி மாரி வர வு எல்லா ட்ரெஸ்சுமே பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட குடுத்துட்டே இந்த பக்கத்துல ட்ரெஸ் கேட்டு வருங்கல
ஆமா
ஆ அவனுக்கு அலர்ஜி மாரி வந்துட்டு டிரெஸ் போட்டோனே
ஆ இந்தா அங்க எதோ ஒரு புதுசா ஒரு கட ஆமாம்மா புதுசா எதோ தொறந்திருந்தாங்க அங்க வந்து எதோ ஆப்பர்ல்லா போட்டுருந்தானுங்க
ஆ ஏ பேரு கா ஓ எங் செரி இல்லியே
பந்ததா போட்டுருந்தானுங்க ஆடி ஆஃபர் மாதிரி
அப்பிடியா நம்ம இந்த பக்கோ தானா
ஆ நம்ம இது அன்னைக்கி
புரில
சொன்ன போட்டாச்சுங்ளா அன்னைக்கு ஃபங்க்ஷன் அக்கா வீட்டுக்கு போ
அ ஆ ஆ ஆ ஆ ஆ
பயங்கர கூட்டமா அது என்னனா ரேகா அந்த மாரி டெய்லிக்கு டெய்லி யூஸ்க்கு டிரஸ் எடுக்கனு சொல்லிட்டுதா சேரி போனு நெனச்சா இவுங்க அழச்சிட்டேபோ சொல்ட்டாங்க
அச்சச்சோ அ மிஸ் பண்ணிட்டீங்க அது டேட் வேற இன்னைய டேட்
என்னன்னு தெரில ஆனா